ஹலோ
ஹலோ அக்கா கேக்குதா
கேக்குதுறா எப்டி இருக்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன பண்ணி
ஓகே ஒகே நா இப்ப தா கொஞ்ச தோட்டத்தில ஒர்க் இருந்துச்சி அது போய் முடிச்சிட்டு அப்டியே வந்தே நீங்க என்ன பண்றீங்க எப் எப்டி போச்சி இன்னைக்கு டே
இன்னிக்கா இன்னிக்கு தா நாங்க ஊர்ல இருந்து காலையில வந்தோ ட்ரெயின்ல வரம்போதே ட்ரெயின் லேட்டு ஆ
ஓக்கே
எவ்ளோ நேரம் லேட்டுனா ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷோ லேட்டா லேட்டா வந்தாங்க எப்பயு கரெக்ட் எனக்கு எட்டு மணிக்கு அப்பாய்ண்ட்மென்ட்டு ஹாஸ்பிட்டல்ல ஆனா இன் கின் பாத் து வச்சு செஞ்சுட்டாங்க ஒரே ஒரு ரெண்டு ஸ்டாப் தா எங்க வீட்டுக் கு எங்க அம் அம்மா வீட்டுக்கும் ரெண்டு ஸ்டாப் தா ட்ரெயின் ல வந்து வர மாறி இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டாப்லயே அவரு நாப் த்தஞ்சு நிமிஷம் லேட்டா எடுத்தினு வந்து விட்டா என்ன அதுவே அதுவே ரொம்ப கடுப்பாயிடுச்சா ஆ எதுவு வேலை போயிட் இருக்கு போல அதனால லேட் டா விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலு நா அத நம்பி எட்டு மணிக்கு அப்பாயின்மென்ட் போட்டே அங்க போச்சு அப்றோ என்ன பண்ண அப்றோ நடுவுலயே அப்பாவ வர வச்சே அப்பாவ வர வச்சு பசங்கள கூப்ட்டு குடுத்தே ஆனா அவன் இன்னொருத்தே பாப் தம்பி என்ன பண்ணா போ மாட்டேன்னு அடம்புடிச்சுட்டா ஃபர்ஸ்ட்டு போயிட்டா போயிட்ட பிறகு மாமா எங்க மாமா இப்பதா வந்துன்னு இருக்காங்கன்னு சொன்னே அச்சச்சோ மாமா அப்போ அவன் என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் மறுபடியு எங்கக்கிட்டயே வன்ட்டான் நா போ மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்றோ போயிட்டு அ நாங்க மூணு பேரும் போயிட்டு உள்ள போவோன்னா அங்கையு பயங்கர கூட்டோ ஏன்னா நா என்னோட டைம் முடிஞ்சிச்சு எட்டு மணினா எட்டு மணி முடிஞ்சிச்சு அதனால வேற ஒருத்தர் ஆனாலு அவரு வந்து கொஞ்சோ பாவம் பாத்து என்ன ஒரு நாலாவது டோக்கன் போட்டு குடுத்தாரு அவரு என்னவோ நல்லது தா செஞ்சாரா ஆனா அங்க போய் உக்காந்த அந்த சங்கீத சொரங்கள் மாறி போது போது போது போது டைம் போது அ நா ஒரு ஒம்போதரை மணிக்கு உக்காந்தன்னு வச்சுப்போமே அந்த ஒம்போதரை மணி பத்தரை மணியாவது பதினொன்றை மணியாவது நடுவுல வந்து அவனால சமாளிக்க முடியல எங்களால மறுபடியு என் தம்பிய கூப்ட்டுட்டு அமுச்சி விட்டோ அப்பறோ ம் ம் நால் ரவுண் அப்றோ பதினொன்றரை மணிக்குதா பாத்துட்டு வீட்டுக்கு வந்து அங்க இங்கெல்லா போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர நாங்க அ மூணு மணி ஆயிடுச்சு நடுவுல மழை வேற வந்துருச்சுங்க அதனால இவ்ளோ இவ்ளோல்லா தாண்டி வந்து தூங்கிட்டோ சாப்ட்டு அவ்ளோதா
சரி சரி ஆமா அது ஒரு சில டைம் இந்த மாறி நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துருவோ கரெக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரு இருக்குற எடத்துல திடீர்னு சிக்னல் போட்ருவா அந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப டென்ஷனா இருக்கும் இவ்ளோ தூரம் வந்துட்டீங்களே இன்னும் ஒரு வ ஒரு பத்து நிமிஷத்துல போயிருக் லா ஆனா அந்த பத்து நிமிஷோ போறக்கு ஒரு மண் நேரம் அரை மண் நேரம் ஆக்குவானுங்க க்க சரியான
ஆமாம் இது இந்த ட்ரெயின் எல்லா பாத்திருக்கியா இப்ப என்னோட ஸ்டாப் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷோங் கூட அது ஒரு மூணு நிமிஷொ மூணு கிலோமீட்டர் அதுமாரி தா காட்டோ ஆனா என்னப் பண்ணுவா அதுக்குள்ள அவெ சிக்னல் போட்ருடுவா சிக்னல் போட்டத்னால அத்னால என்ன பண்ணூவோ நம்பள நாமளே வெச்சுக்குவோ ஓ நம்ம எழுஞ்சி நம்ப சாப்டா போதே சொல்லிட்டு எழுஞ்சி நின்னா பார்த்தா ஸ்டாப்பே வராது சிக்னலூ வராது நெறய நாள் அர மண் நேரங் கூட அப்டியே நின்னுட் இருந்திருக்கே தெரியாம அவசரப்பட்டு எழுந்துட்டோமோ அப்டின்னு யோஸ்ச்சே
ஆமா ஆமா நம்ம போயி சேரி பக்கத்துல போய் நின்றலா டோர் கிட் ட அப்டின் போவோ ஆனா போகூ போகூ ஆஃப்னர் ஒன் அவர் ஆயிரூ ஒரு சில
ஆம்மா ஆம்மா
நா அப்டித்தா ஒரு டைம் அ எங்க ஊருக்கு வர்றக்கு கரெக்டா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தா அத ரீச் ஆகறக்கு ஃபைவ் மினிட்ஸூ நானு ரெடியாயி வந்து படிக் கேட்டுக் கிட்ட நின்னுட்டே ஆனா வந்து அந்த ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரொம்ப அ சிக்னல் போட் டு ஏதோ வேற வேற ட்ரெயின் ஏதோ கிராஸ் ஆகுத் சொல்லிட்டு அத ஃபைவ் மினிட்ஸா போக வேண்டியத ம்
நீங்க சொல்ற மோரிதா இப்போ அத விட பெரிய ட்ரெயின் எதுனா இருந்துச்சுன்னு வச்சிக்கோங்களே அப்டியே நிக்க போட்டுருவாங்க அது போவ்ட்டோ அப்டின் சொல்லிட்டு வேற வேற நா அங் நாங் வந்து எப்டின்னா பஸ்ல இல்ல வேற வேற கார் ல அந்த மாரி வந் வரதுன்னா இன்னூ லேட் ஆவூ அதுக்கு இது எவ்ளோ பரவால்ல ல்லேன் சொல்லிட்டு நாங்க இப்டி வந்துட்றது அதுல எல்லா வந்தா நின்னு நின்னு ன்னு வரணோ ரொம்ப கஷ்டமா க்கோ அ அத்னால சொல்லிட்டு அது ரொம்ப சு த்து வேற எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சோ ட்ரெயின் தா ஈஸியா அத்னால சீ க்கிரமா வந்துல்லா அப்டின்னு சொல்லிட்டு இது இத வந்து நாங்க சூஸ் பண்ணா அது இப்டிப் பாயிடுச்சி காலைல
கடைசில டாக்டரு பாத்தீங்களா இல்லியா ரொம்ப நேர வெயிட்
அ பாத்தே பாத்தே அப்பா கரெக்ட் தா நல்ல டாக்டர் தா ரொம்ப சாஃப்டா பேஸ்னாங்க நல்லா அ அ நல்லா இருந்துச்சு அவுங்க கூட அ அ அந்த ஒரு எவ்ளோ நேரோ பாத்தோ ஒரு ஹாப்னவர் பாத்தாங்க நல்லா போச்சு போயிட்டு முட்ஷ்ட்டு மறுபடியூ அவுங்க எழுதி குடுக்க இது என்ன பிரச்சனைன்னா மறுபடியூ முதல்ல இருந்தே எடுப்பாங்க டெஸ்ட் எல்லா மறுபடியூ முதல்ல இருந்து பிளட் டெஸ்ட் அதெல்லா அங்க வேற லைன்ல நின்னுட்டு இன்னிக்கு வந்து ச இன்னிக்கு சனிக் கெழமன்றதுனால அர நாள் தா அதனால வந்து அங்கேயுமே கொஞ்ச காலியா இருந்ததுனால சீக்கிர வேல முடிஞ்சுது அப்புறோ நெக்ஸ்ட் அப்பாயின்ட் மெண்ட்கு ஆ இது போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இன்னு ரெண்டு வாரத்துக்கு அப்புறோ அதுக்குள்ள நாங்க ஊருக்கெல்லா போயிட்டு வந்துருவோ
ஒகே ஓகே அத்தன்கியாச்சூ கரெக்டா ட்ரெயின் வந்துருச்சுன்னா பிரச்சன இல்ல
ஆமா இப்ப நாளைக்கு நைட் ட்ரெயினு நாங்க நாளைக்கி எப்ட எப்டினா எட்ற மணி ட்ரெயினு நைட்டு எட்டரை மணிக்கு ட்ரெயினூ வீட்டுக்கு ஆனா பத்து மணிக்கு போயிடுவோ அங்கிருந்து ஒரு அஞ்சு நிமிஷோ தா அதுவே ஜா ஸ்த்தி அ ஒன் அன்ட் ஆப் ஹவர் தா அ எட்ரை மணிக் கி ஏறிடுவோ எட்ரை மணிலா கரெக்ட்டா அ பத்து மணிக்கு விட்டுருவாங்க நை பிஃப்டிக்கே எத்துனு போய் விட்ருவாங்க அங்க வந்து சேஷன் வந் து பார் வண்டி வந்து பார்க் பண்ணி விட்ருக்கோ அந்த பார்க்கிங் வந்து எடுத்துட்டு ஆ வீட்டுக்கு போ வேண்டியதுதா இங்கிருந்து சாப்ட்டு போய்டுவோ எல்லு சாப் பாடு ச சில நேரத்துல சாப்ட்டு போயிடுவோ சில நேரத்துல எடுத்துட்டு போயிடுவோ இங்கெருந்து ஸ்டேஷனுக்கு போரத்க்கு கொஞ்ச லேட் ஆகு ஒரு மண் நேர ஆகு அதுவே இங்க ரொம்ப டிராஃபிக் ஆய்ச்சுனா ஓட்றது கஷ்ட நைட்ல மட்டு ம் கொஞ்ச பீப் நம்ம நெனச்ச மாரி போக முடியாது நம்ம நெனப் போல அன்னைக்கி வந்து ட்ராஃபிக்கே இல்லனு சொல்லிட்டு எது முகூரத்த நாளா இருந்தா கண்டிப்பா ட்ராபிக் ஆய்டு
அ அ அ அ
அவங்க தா
ஓகே இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்காக அந்த ஊர்க் போயிருக்கீங்களா
ஆ அதுவு அப்பறோ என்னோட தோழி நேத்து இல்ல ஒரு ரெண்டு மாச முன்னாடி பாப்பா பொறந்துச்சு அதனால வந்து அவுங்க நாளைக்கி தொட்டில்ல போட்ருவாங்க அவள் எ என் என்னோட ரொம்ப அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனா ஆ அ என்னால வந்து நிச்சயதார்த்தம் போ முடியல கல்யாணத்துக்கு போமுடியல ஆ இப் இப்பவு நா போலனா அவ எ என்கிட்ட ரொம்ப கோச்சிப்பா சரியா அதுவு ஒரு ரீசன் ஆமா அப்டிலா இல்ல நாங்க பேசுறதே வந்து து மூணு மாச ஒரு வாட்டி இப்ப நா பேசினது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போன வருஷ பேசுனே இப்பதா பாப்பா பொறந்த பெறகு பேசுனே அவ அவளும் பிசியா இருப்பா நானும் பிசி பிசியா இருப்பே அதனால பேசுறதுக்கு டைம் அவ்ளவா கெடைக்காது நா நீ ஃப்ரீயா இருக்கும் போது அவ ஃப்ரீயா இருக்க மாட்டா
ஓகே
நாங்க ஆனாலு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பேசல தா
ம் ஆமா அது கரெக்ட்டுதா க்ளோஸ் ப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கு பெருசா பேசிக்க மாட்டோ ஒரு ஆர் ரெண்டு மாச மூணு மாச கழிச்சு பேசினாலு அதே பாண்டிங் கா அப்டியே கண்டனியூ ஆகு அது கரெக்ட்டுதா நீ சொல்றது ஆ ரை
ஆமாம் அப்போ ஏ எ எனக்குதா ஒரு நாள் திடிரென அதுவு மீறி எனக்குனா ஒரு நாள் நடுலனா கால் பண்ணா ஏ அப்யே மெசேஜ் பண்வாங்க முக்கியமா எப்ப பேசணுமா ரொம்ப அவச இதுமார்லா கேட்டா ஆமா மனசு எதோ கஷ்டமா இருக்கு அப்பா ஒடனே போன் எடுத்துருவோ அதுக்கு அத மீறி வந்து இது இப்போ வெட்டியா பேசுறதுன்னா இல்ல இ பாரு நா அப்பறமா பேசுறே அப்டினு சொல்லிடுவா ஆனா அந்த ஒரு அந்த ஒரு நாள் பேசுறது அந்த ஒரு வருஷம் வெளிய தாங்கு
ஓகே ஓகே ஓகே
ம் இன்னிக்கு லீவுங்களா ஒங்களுக்கு
ஆ இன்னிக்கு லீவு தாங்கா அ ஃபோர்த் சாட்டர்டே இன்னிக்கி சோ
வந்து
நா என்ன பண்ணே காலையில எந்திரிச்சு சாப்டுட்டு ஆ அதுக்கப்புறோ தோட்டத்துக்கு போனே ரிலேட்டிவ் வந்துருந்தாங்க அவங்க கூட கொஞ்ச நேரோ பேசிட்ருந்துட்டு அதுக்கப்புறோ நானு அம்மாவு தோட்டத்துக் போனோ கொஞ்சோ வேல அப்புற அதெல்லா முடிச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரோ ரெஸ்ட்டு அதுக்கப்புறோ திரும்ப இன்னொரு ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தாங்க அவங்க கூட பேசிட்ருந்தே அப்றோ அப்டியே டைம் போயிட்ச்சு அவங்க கூட பேசிட்ருந்துட்டு அப்றோ சாயந்தரோ மறுபடியு கொஞ்ச ஆ தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு முடிச்சிட்டு இப்பதா வந்த வந்துட்டு இப்ப உங்க கூட இப்டி பேசிட்ருக்கே
ம் வே ம் நாளைக்கி நாளைக்கி எங்கேயு போலிங்ளா
நாளைக்கு ஆ நாளைக்கு ம் மதியோ ஒரு ஒரு ஒரு ஆஃபீஸ் மேட்டு ஒருத்தவங்களோட வீட்ல கடா வெட்றாங்க சோ கூப்டுருக்காங்க அதுக்கு போகணு இன்னைக்கு நைட் ஒரு படத்துக்கு போலாட்டுருக்கே நைட்டு மூனு மணி அந்த மாரி ஷோக்கு ம் புதுப்பட அது நா ஆல்ரெடி பாத்த படந்தா அது எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்ததுனால திரும்ப செகண்ட் டைம் பாக்க போலான்ட்ருக்கே
ஆ
ஆ நாளைக்கு போலா ச்சே நைட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கோ
ஆ செரி செரி நாங்களு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்ச நாள் முன்னாடிதா போனோ ரொம்ப நாள் கழச்சின்ல்லா சொல்ல முடியாது ரொம்பனாலாவே படோ வர்றது இல்ல நாங்க எப்ப ஏதாச்சு போடு புது படோ வந்தா நல்லா இருந்துச்சு அப்டின்னா அவ குடும்பத்தோட
நா நா இந்த படோ ஆல்ரெடி போயி பாத்துட்டே போன வாரோ போயி இந்த படோ போன வாரோந்தா பாத்தே பட் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இன்னொரு தடவ பாக்கலான்னு தோணுறதுனால மறுபடியு போறே
செரி செரிடா தம்பி எழுந்துட்டா நா அப்றமா பேசட்டுமா
ஓகேங்க ஓகேங்க
ஆ செரி பாய்
பாய்